சொல்லு தம்பி கேக்குதா எங்கடா நீ வாடக எடுத்திருக்கிறீயா
இங்க வந்து பி ஜி பி ஜி எடுத்து தங்கிற்கோம் மாசோ ஆறாயிரோ ரூபா
என்னடா அதிகமா இருக்குது நீ பசங்க கூட சேந்து படிச்சாலே படிக்கலா
இ இல்லக்கா இங்க மாச சோ ஆறாயிரோ குடுத் தோம்னா வந்து ஹாஸ்டல்ல சாப்பாடு மூணு வேள சாப்பாடு அவுங்களே குடுத்துருவாங்க ஆஹ் நல்லாதாங்கா இருக்கு நல்லாதாங்கா இருக்கு ஆஹ் இது ஏ இந்துஸ்தான் காலேஜ்ஜூ தெரியு தெரியுமா என்னனு தெர்ல நீயா ஏ ரொம்ப சென் சிட்டிவா இருக்காதிங்க்கா அதலா ஜாலியா பேசனுங்க்கா என்ன பர்ஸ்னல் டீடைல்ஸ் ஷேர் பண்ணக் கூடாது அவ்ளோதா கெட்ட வார்த்த பேசக் கூடாது ஹிந்துஸ்தான்னு ஒரு காலேஜு
ஹிந்துஸ்தான் என்க்கு தெரியாதுடா இதல்லாம் எங்க சென்னைலயா?
கு பேமஸ் சான காலேஜ். செங்கல்பட்டு சைட்ல சென்-செங்கல்பட்டுக்கு சென்னைக்கு நடுவுல இருக்கு
ஒண்ணு நல்ல காலேஜ் நல்ல மார்க் எடுத்துட்யா ட்வல்த்ல?
நா இல்ல ந ட்வல்த்தல்லா படிக்கலக்கா
அப்றோ எங்க வீட்டுக்காரரு அப்டிதா டிப்ளமோ முடுச்ட்டு இன்ஜினியரிங் முடிச்ட்டு வந் டாரு ஐ டி பீல்ட்ல. ஏ அண்ணா ணனு அப்டிதா
ஆமாங்க்க ஏ இப்ப நா டென்த் என்னன்னா கொரோனா பாஸ் ஸு டென்த் கொரோனா பாஸ் ஆயிட்டு கம்ப்யூட் கம்ப்யூட்டர் சயின்ஸ்னா ரொம்ப புடிக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தே அப்றொ தா எங்க அம்மா அப் அப்பா ரெண்டு பேருமே எறந்துட்டாங்க அப்றொ எங்க அப்பா வந்து ஒரு பாலிடெனிக் காலேஜ்ல வந்து வண்டி ஓட்னாரு
அப்டியா ஏ ரெண்டு பேருமே வந்து நல்ல இதுல இருந்துக்றாங்கப்பா வண்டி ஓட்டதுனாலோ என்னவோ ஒங்க கொரோனா வந்துருச்சினு நெனைக்றே
ஆமா அந்தந் லாக் டவுன் டைம்ல ஆட்
எப்புட்ரா ஒரே டைம்ல ரெண்டு பேரும் செத்துட்டாங்க இதெல்லா எப்புட்ரா தாண்டி வந்த சத்தியமா ஒனக்கெல்லா வந்துஹ் ஒனக்கெல்லா தெய்வ தனிவா எப்டிதா இருக்
நால்லா கஷ்டப்படாத படாத க எதுதாங்க என்ன நால்லா கூட பரவால்லக்கா நா அங்கங்க ஏதாவது பண்ணி எனக்கு பிரச்னை இல்ல ஏ தங்கச்சிய புரொடெக்ட் பண்றதுக்காக அவ்ளவ்வு விஷயம் பண்ணுவே ஏ தங்கச்சி தா இது இது என்ன நால்லா ஏ தங்கச்சியோட
ட்டீங்களாடா அவங்க சித்தி பாத்துக்கந்தாங்ளா பாத்துக்க மாட்டாங்ளே அப்டில்லா ஒண்
த்து பாத்துக்க மாட்டாங்னு சொல்ல மாடியாது ஆனா இப்ப நல்லா பாத்துக்கிட்டாங்னு சொல்ல முடியாது ஏதோ ஆஹ் கூட இருக்கொன்ற ஒரு பேச்சுக்காக ம் சாப்பாடு போட்றதோட சரி
சாப்பாட் போடுவாங்க ஆனா
ஆஹ் சாப்பாடு போடுவாங்க அதெல்லா போட்டுருவாங்க பிரச்னை இல்ல
அவங்க பசங்க
அவங்களுக்கு எதாவது ட்ரெஸ் எடுத்தா கூட எங்களுக்கு ஒரு செஸ் ரெண் ட்ரெஸ் எடுத்தருவாங்க ஆனா அதுக்குன்னு எல்லா விஷ் நல்லவங்கன்னு சொல்ல முடியாது ஒரு சில விஷ்யத்துல இந்த கொஞ்சோ இதுவா இருப்ப இருப்பாங்க
பாசலி உங்களுக்கு தேன்னெல்ல அதெல்லா குடுத்துட்டாங்களாடா
என்னதுக்கா எங்க பாட்டி இருக்காங்கல்ல ஆஹா ஆ எங்கு எங்கப்பா அப்பாக்கு அம்மாவுக்கு எதுவா எதுவு கெடையாது
அப்பா அம்மாக்கு எது கெடையாதா இப்போ ஒனக்கு வீடு எதுவுமே இல்லையா
யாது பாட்டியோட வீடுதா அதுதா பங்கு பீச் சா நாலாதா பிரிப்பாங்க
பிரிச்சா உங்களுக்கு வரு இல்ல உங்களுக்கு எப்பயு ஒரு அப்பா அம்மா வீடு சைடு தான சொல்ற
அப்பா வீட்டு சைடு அம்மா வீட்டு சைடு இருந்து பேச்சு கெடையாது பேசுறதுல்ல
அவங்க செத்ததுக்கு அப்பற வரவே இல்ல உங்க அம்மா எறந்துட்டாங்
சிக்கறதில்ல அவங்க நா அவங்க நானும் அவ்ளோ பேசிக்கிறதில்ல
ஆயா தா தாத்தா யாருமே வாடா வரல
அங்க எங்க எங்க அம்மா எங்க அம்மாவோட எங்க அம்மாவுக்கு அப்பா இல்ல அவங்க அப்பா வேற கல்யாணம் பண்டாரு எங்க அம் பாட்டிய மட்டு எங்க அம்மாச்சி மட்டு தனியா தா இருப்பாங்க உங்க அம்மாச்சிட்டியு நா இப் எப்பயாவது ஃபோன் பண்ண பேசுவேனே தவர அவங்க வீட்ல மத்தபடி யாருமே அவ்ளோலா கேர் எடுத்துனு பாத்துகிறதில்ல அதனால நா அப்டியே வுட்டுட்டே யார்ட்டயு பேசறதுல்ல அவங்க எங்க அம்மா வீட்டு சைடு ஃபுல்லா எங்க அப்பா வீட்டு சைடு தா ஆனா நான்லா கூட பரவாயில்லக்கா என் தங்கச்சி தா இருக்கதே அதிக கஷ்டப்பட்ருக்கா நா என் தங்கச்சி கால் தூசு கூட வரமாட்டே
ஆமான்டா பொண்ணா ரொம்ப கஷ்டப்பட்ருபாடா
அதனாலதா அவள ஹாஸ்டல் சேத்து வுட்டே ஹாஸ்டல்ல இருந்தா
யார் பணம்லா கட்றது
கவர்மெண்ட் ஹாஸ்டல் தா பிரச் இல்ல ஆனா இன்னொரு பிரச் சன ஆயிர்ச்சு என்னன்னா இப்போ டென்த் எக்ஸாம் நடந்துச்சுல ஒரு எக்ஸாம் எழுதி முடிச்சு டா இவங் இப்டி சொல்லா மனசு நீங்க இப்டி பண்ணுரீங்களே சரி ஓகே அ ஒரு எக்ஸ் ஒரு எக்ஸ் எழுதி முடிச்சா அடுத்த எக்ஸாம்க்கு போகும் போது வீட்டுல தா இருந்த ஏன்ன எக்ஸாம் இருந்தனால வீட்ல இருந்துதா போனா அப்ப என்னாச்சு சி மொட்ட மாடிலந்து கீழ வுழுந்துட்டா
ஏன்டா
துணி காய போடும்போது வழுக்கிருச்சு
நிஜமாலுமே வலிக்கிடுச்சு இல்ல வேணுனே வுழுந்துட்டாலடா
நிஜமா வழுக்கிருச்சிக்கா
அடக்கடவுளே
வழுக்கி கீழ வுழுந்து முதுகு கால் கையிலாம் பிரச்சனை இல்ல முதுகு தண்டுகளுக்குள்ள பிரச்சனை ஸ்பைனல் காட்ல அடிப்பட் டு நடுவுல முதுகுல பிளேட் வச்சிருக்காங்க அவளுக்கு அவளால இப்பதிக்கு நடக்க முடியாது இப்பதா கொஞ்ச கொஞ்சமா பிசியோதெரபிஸ் ரெஸ்ட் எடுத்துக்கலாம்ல இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா நடக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கே
செரி யாரு ஃபிசியோதெரபிலா செய்யற்து
அதல்லா வந்து ஆள் வர சொல்லுவாங்க ஒரு நாளக்கி ஐநூறுவா தர்ணு
ஆமா ஐநூறுவா தர்ணு தெரியு இந்த காசுல்லா யார் தர்றது உங்ளுக்கு
எங்கன் எங்க அப்பாவோட பென்ஷன் பணொ வந்தது நா வந்து ஒரு ரெண்டு லட்சோ வந்துச்சு நா அப்பவே எங்க வீட் ல யார்ட்டையு சொல்லாம நானு எங்க பாட்டியு மட்டு தனியா போய் டெபாசிட் போட்டு வச்ட்டோ
செரி
த்ல ஒரு லட்சத்த எங்க பாட்டிட்ட ப கை கைல குடுத்து இந்தாங்க போய் இத வச்சி நீங்க இப்போதிக்கி இவள பாத்துக்கோங்க அப்டின்னா அவள்ட்ட குடுத்துட்டு நா வன்ட்ட
பாவொண்டா ஆனா ஐயோ டேய் அட கடவுளே எல்லா எலா சொல்றா எனக்கு
அதனால தாங்க நா சொல்லல ன்ன நீங்க தா நோண்டி நோண்டி கேட்டீங்க அதனால சொன்ன
பாவொண்டா டேய் ஃபேமிலிக்காட்டிலா எனக் கு ஒரு மா
அட அதுல்லா ஒண்ணு இல்ல இப்பப்ப அவ கூட ஒண்ணும் ப்ரச்சன இல்ல அவ ஜாலியதா இருக்கா அதெல்லா ஒன்னு இல்ல ஆ அத்துக்கடவுள் இருந்தார் நா அதா இ கடவுள் இல் இல் இல்லன்னா நா ஏ இங்க படிக்க போற இப்ப ஒன் ணண்ணா நா வந்து ம், ஃபர்ஸ்ட் எங்க அம்மா எங்க அப்பா எறந்ததுக்கு அப்பறோ அந்த பென்ஷன் பணம் விசாரிக்கறத்துக்காக டிப்ளமோ காலேஜ்ல போய் கேட்ட எங்க அப்பா வேலை செஞ்ச காலேஜ்ல அவங்க என்ன பண்ணாங்க தம்பி இங்யே சேத்து விட்டுருங்க நா படிச்சு முடிச்சோன்ன இருபாதாயிரம் சம்பளத்துக்கு உங்களுக்கு வேல பையனுக்கு வேலை வாங்கி குடுத்துட்றே
அப்டியா
அப்போ எங்க வீட்ல ச செரி காசு வருது சம்பளத்துக்கு வேல வாங்கி குடுத்துருவாங்க போல அப்டின்னு சேத்து விட்டாங்க என்னைய நா டிப்ளோமா படிச் சி முடிச்ச உடனே நல்ல மார்க் வச்சிருந்த வீட்ல எது சொல்ல கா நா எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வச்சிருந்த வீட்ல எல்லாரு மார்க்க பாத்து ட்டு நல்லா படிக்கிறதான நீ இன்ஜினியரிங் பட்றா நாங்க படிக்க வைக்கிறோனு எங்க சித்தப்பா சொன்னாரு
அப்டியா இதுல எத்தன பர்சன்டேஜ்டா நீ கிளாஸ் டாப்பரா நீ
எயிட் பாயிண்ட் டூ சீ ஜி பிதாங்க்கா ரொம்ப நல்லா படிக்கிற பையன்லா கெடையாது ஓரளவுக்கு நல்லா படிப்பே ஒரு டாப்பைவ் குள் டாப் த்ரீ குள்ள வந்துருவே
கஷ்டப்பட்ற பசங்கலா நல்லா படிக்கிறிங்க சத் தியமா
எனக்கு சின்ன வயசுல இருந்து எங்க அம்மா இருக்கும்போல்லா படி அ எனக்கு சின்ன வயசுலந்து படிக்கிறது ரொம்ப பிடிக்கு
படிடா தம்பி நீ நல்லா படிக்கனும்டா லைஃப்ல உன் தங்கச்சி நல்லா பாத்துக்கடா அதுதா தம்பி இது நீயு ஒரு நல்ல மனைவிய வந்து கல்யாணம் பண்ணிப்ப அத நல்ல பொண்ண பாத்து அவனுக்குமே அப்ப அம்மா இல்ல இன்னொரு பையன் சொல்றியே
ஆஹ் அவனுக்கு அவனுக்கு அவே அவனு ஏங்கத தா ஐயோ இல்ல வேண அத நா நாளைக்கு சொல்றே உங்களுக்கு நீ ஒரே நேர
இல்ல இல்ல அவங்களுக்குமேங்க தங்கச்சி இருக்கிறாங்களாப்பா
இல்ல சரிக்கா வேணாங்கமக்கா நாளைக்கு தா சொல்றேனேக்கா
இல்லடா எனக்கு எனக்கு நா இன்னைக்கு நைட்டு தூங்குவேனானு தெர்ல ஆனா மனசளவுல ரொம்ப கஷ்டம் ஆ கஷ்டமா இருக்குது ஒரு இது மாரி இன்சிடென்ட்லா கேட்டா நா வந்து அத அழுவண்டா ஆனா இது எங்க வீட்டுக்காரட்ட இப்ப நா சொல்லி அழுவோன்னு கொஞ்ச நேரோ கழிச்சு அவர் வந்து யானே யம்மா இந்த டாஸ்க் ப்ப யாண்டி இப்பல்லா ஃபீல் பண்றனுவாரு அடுத்து வெளியதா பாத்தா வீட்டுல ஒக்காந்து அழுவுறியான் வாரு ஆனா எல்லாருல்லா அப்டி இருக்க மாட்டாங்க தெரியுமா சிலவங்கனா வந்து இத நெனைச்சன்னு எல்லாரு வந்து ஒ நா பேச க்க மாட்டாங்கள இன்னமு நா நா இப்பதா டா இதுல சேந்தனேடா ஜாயின் பண்ண ரெண்டாவது கால் நீ தெரியுமா
டாவது காலா உங்களுக்கு
ஆமா இதுக்கு அது அதகி ஏன்னா எல்லாரு அப்டே ஓப்பனா பேச மாட்டாங்க ஒரு சிலவங்கதா பேசுவாங்க ஒரு சிலர்லா வல வலன்லா பேச மாட்டாங்க
நாலா வந்து இப்பன்னா நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது நா யாருன்னு உங்களுக்கு தெரி யாது இந்த அஞ்சு கால் பேசுவோ அதுக்கப்புறோ என்ன கதயோ யாருக்கு தெரியும் நா எல்லாத்தையு ஓப்பனா ஜாலியா பேசிட்டு நா பாட்டு கட் பண்ட்டு போயிருவ அவ்ளோதா
அப்டியா இல்லடா நா ஒ நம்பர வச்
ஆஹ் நீங்க பண்ணுங்கக்கா பேசுங்க்கா பேசலா அதெல்லா ஒண்ணு இல்லக்கா நீங்க பேசுங்க்கா
ஏன்னா அய்யோ எனக்கு என்ன சொல்றதுன் தெரிலடா நெஜமா ஃபஸ் ஆனா போன் பண்ணி கேட்டுக்குறே ஒன்ன அப்புறமா சரிடா அப்புறம் என்ன சாப்ட்ட சாப்ட்டியா நைட்டு
ஆஹ் சாப்ட்டன் தோச
தோச சட்னி இன்ன அரைப்பாங்க
தோச எங்க ஹாஸ்டல் தானே இங்க குருமா இருந்து செஞ்சிருந்தாங்க சா இது
செரி உங்க அ பாப்பா உங்க அப்பாவுக்கு வந்து மாசம் இது வராது பென்ஷன் காசு வர பென்ஷன் பணம் வந்துச்சுன்றா மாசம் இது ஒரு மேப் என்னது அய்யயோ பென்ஷன் ஆஹ் பி எஃப் இல்லடா மாசம் மாசம் வருமேடா ஓ ஏ ஏ சீ அது என்ன காசுடா மாச மாச வரும் சொல்லுவாங்களே
பி எஃப் தான் வரும் அது அதான் மொத்தம் ஆயிரத்தி முன்னூரூபா வந்துச்சுக்கா மாச மாச வந்து வரும் வந்துச்சு அதுக்கப்புறம் நின்றுச்சு ஆயிரத்தி ஆயிரத்தி முன்னூறுபா வரும் அது நான் சென்னையில இருக்கவும் என் செலவுக்கு நா வச்சிருக்க அதெல்லா எதும் வரலக்கா மொத்தம் வந்து மொத்தமா ஒரு நால்ர லட்சம் கிட்ட ட்டு வந்துச்சுக்கா ரெண்டு லட்ச ரூபாய்க்கு வந்து கு நான் டெபாசிட் போட்டு வச்சிட்டன் பேங்க்ல
ஏன் நாலு லட்சமும் போட வேண்டியதானே ஏன் என்ன பண்ண
நக வாங்கி வச்சாச்சி ஒரு ஏலு பவுனு நக வாங்கி வச்சிட்டன் என் தங்கச்சிக்கு
புரியல
அது ஒரு அஞ்சு பவுன் நக வாங்கி வச்சாச்சுக்கா
பரவாயில்லடா ஏதோ அப்பயே எடுத்து வச்சுட்ட நல்லா காரியம் பண்ணிக்கிறடா உன் பாப்பாக்கு நல்ல வேலை உன் பாப்பா தான அது
ஆமா என் பாப்பாக்கு தான் ஃபுல்லா
செரி செரி எடுத்துவச்சுட்டு அது யாருடா குடுத் த்து வச்சுருக்குற
எங்க சித்தி என்னை படிக்க வக்கிறாங்கள்ல அவங்கள்ட்ட குடுத்து வச்சிருக்கேன்
அப்டியா அவங்க குடுத்துருவாங்கல்ல
குத்துருவாங்க பிரச்சன இல்ல நம்பி அவுங்க ஒரு ஆள்ட்டதான் குடுக்க முடியும் எங்க வீட்டுல நம்பி அப்படியே அவங்க ஒரு வேறயார்ட்டதான் குடுக்க முடியும்
அப்டியா அதெலா குடுத்துருவாங்களா
அவங்களும் ரொம்ப கஷ்டபட்டு மேல போனவங்கதான்க்கா
அப்டியா உங்க அம்மா கூட பொறந்தவங்க சித்தி சொல்ரியா
இல்லல்ல எங்க அப் பாவோட தம்பி தம்பி ஓய்ஃப்பு எங்க அப்பாவோட தம்பி ரொம்ப கஷ்டப்பட்டாங்கக்கா ஆமாங்க ஆ ஓக்கே